சிஸ்டர் கேக்குது சிஸ்டர் கேக்குதுங்ளா எப்பா உங்கள புடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாருக்கு
இல்ல சிஸ்டர் இதுவா விசா தீந்து போச்சு ரீசார்ஜ் தீந்து போச்சு அதனாலதா சிஸ்டர் அதான் பண்ண முடியில
கனெக்ஷ்ன் குடுத்துருக்கீங்களா வீட்ல
இல்ல சிஸ்டர் அந்த அளவுக்கு வசதி இல்ல சிஸ்டர் எங்கள்ட்ட
ஓ அப்றோ இப்ப ரீசார்ஜ் பண்ணீங்ளா ஹலோ
எங்க ஹஸ்பண்ட பண்ண சொ
சிஸ்டர் கொஞ்சோ இந்த டவர்ரு கெடைக்கிற பக்கமா வரீங்ளா
கேக்குதுங் கேக்குதுங்ளா உங்களுக்கு
ஆ கேக்குது சிஸ்டர் பட் வந்து வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது
என்னானு தெர்லயே ஒரு நிமிஷொ இருங வற
சாப்ட்டீங்ளா சிஸ்டர்
ஆ சாப்ட சிஸ்டர் நீங்க
ம் நாங்க சாப்ட்டோ சாப்ட்டோ நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க தோசதா சாப்ட்டோ
ஓ இங்கேயு தோச தா
வேற என்ன பண்றதுன் தெர்ல ஒன்னு தோச இட்லி அப்டி மிஞ்சி பொங்கலு இந்த மாரி எதாது பண்ண வேண்டியதா
ம் நாங்களு பொங்கல்லா சமைப்போ சிஸ்டர் பட் ரொம்ப ரேரு
ஆ ஆ கொஞ்சோ தூக்கோ வராபோல இருக்கு பொங்கல்லா சாப்ட்டா அந்த அந்த பொழுது ஃபுல்லாவே
இல்ல சிஸ்டர் எங்களுக்கு பொங்கல் சாப்பிலன்னா கூட தூக்கோ வர மாரிதா இருக் என்னமோ இப்போ அந்த கிளைமேட்டு ஓரளவுக்கு கொஞ்ச நல்லாருக்க மாரிருக்கு வெயில்லா கூட இப்ப இல்ல நல்லா காத்த எல்லா அடிக்கவே அப்டியே
வெயிலே கொஞ்சோ கம்மியாதா இருக்கு
ம் மதிய லன்ச் எல்லா சமைச்சாச்சா சமைக்கணுமா
சமைக்கல சிஸ்டர் என்னா பண்றதுன் தெர்ல
ஏ
எதாவது செய்ணு என்ன செய்றதுனு தெரில ஒரு ஐடியா இல்ல இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் லீவ் வேற எதா செஞ்சு தர்ணு
நல்லா எதாச்சு வெரைட்டியா செய்ங்க சிக்கன் மட்டன் ஃபிஷ்
அதா சிஸ்டர் செய்ணு ஆனா என்ன இன்னு கடைக்கே போகல நாங்க இப்டியே வீட்லே ஒக்காந்துருக்கோ கடைக்கு போனா தான எதாது வாங்கலா
ஓ ஓ அங்க கடை எல்லா பக்கத்துல பக்கத்துலே இருக் குமா சிஸ் உங்க வீட்டு கிட்ட
அ இன்னு கொஞ்சோ ஆ ஒரு அ டி ஸ் எப்டி சொல்றது கொஞ்ச தூரோ கொஞ்ச தூரோ இல்ல கொஞ்ச கிட்டதா பைக்ல போனா போய்ட்டு வாங்கிட்டு வந்துல்லா கடைக்குலா நடந்து கூட போலா ஆனா கொஞ்ச தூரமா இருக்கு ஒரு அது ஒரு எப்டியு ஒரு ஒரு நூறு அடி அம்பதடி இந்த மாரில இருக்கு தூரத்துல இருக்கு
ம் ம்
அதுனால பைக்ல மோஸ்ட்லி பைக்ல போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோ
ம்
என்னா இப்ப இப்பதா லேட்டா தான சாப்ட்டோ பதினொன்ற போலதா சாப்டோ
ம் ம் ம்
சாப்பட்றதுனே தெரில
சேரி சேரி மழல்லா வருதா சிஸ்டர் அங்க
இங்க வந்து மழையா அ மழ பெய்யுல சிஸ்டர் ஆ ஒரு கிளைமேட் ஒரு மாரிதா இருக்குது ஆனா மழல்லா
ம் ஆனா ஈவ்னிங் டைம் மட் ட்டு மழ வர மாரி இருக்கு ஆனா வராத மாரி ஆயிடுது கொஞ்ச நேரத்
ஆமா ஆமா ஆ போன வாரோ நல்ல வெயில் சிஸ்டர்
ஆமா ஆமா ஆனா மே மாசத் த்தியு இப்பியு கொஞ்ச நம்ம கம்பேர் பண்ணு போது ஓகே தா ஓரளவுக்கு
ஆமா ஆமா அத என்னுமோ ஓகேதா மே மாசோ ரொம்ப அம்மா முடில
இப்ப கொஞ்சோ அப்டே கொறஞ்சிட்டே வருது சிஸ்டர்
அப்ப உள்ள வெயில்ல தா இப்ப எல்லா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு எல்லாமே டீஹைட்ரேட் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு ஏன் ஃப்ரெண்டு பசங்களு செரி நா கேள்விப்பட்றவங்களு செரி எல்லாருமே சொல்றாங்க டீ ஹைட்ரேட் ஆயிட் ட்டு டீ ஹைட்ரெட் ஆயிச்சு சொல்றாங்க அது எப்டினா திரும்ப ஓ வேற விதமா காமிக்குது
இது என்ன ம் ம் ம் இது ஒரே சொலுஷன் தண்ணி நறைய குடிக்கணு சிஸ்டர் டீ ஹைட்ரேட் ஆகாம இருக்க
அதா தண்ணி எவ்ளோ தா அமுங்க இப்போ இப்ப பரவால்ல ஏன் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து நல்லா தண்ணி குடிக்கு ஆனா அந்த பொண்ணுக்கே ஸ்கூல் போறதுனால டீஹைட்ரேட் ஆயிடுச்சு அது ஏ இல்ல அந்த மாரி வெயில் அடிக்கிறதுனால உங்குளுக்கு எவ்ளோ தண்ணி குடிச்சாலு இப்போ ஒரு எப்போது ஒரு மூணு லிட்ரு அது நாலு அஞ்சு லிட்ரு குடிக்கறா போல இருக்குது சோ அதுக்கு தகுந்த மாரி தண்ணி குடிக்கறதுனால இப்ப அந்த பேலன்ஸ் ரெண்டு லிட்ரு அத குடிக்கறதுனால அந்த வெயில் இருக்கு அந்த அப்டியே உறிஞ்சிருது தண்ணியே இல்ல ஒடம்புல அந்த மாரி ஆயிறதுனால முழு ஆயிருச்சு ஆமா ஹாஸ்பிட்டல்லாம் போய்டு
நமக்கே இப்ப வெயில்ல போய்டு வந்தோன்னா எப்படி இருக்கு சோ ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு வே த்து ஊத்துத்து வீட்டுக்கு வந்து உட்க்காரணுமானு இருக்கு ஃபேன போடணும் தண்ணிய குடிக்கணும் கொஞ்ச நேரம் படுக்கணும் அந்த மாதிரி இருக்கு இவங்கல்லாம் சின்ன குழந்தைங்க தான
ஆமா ஆமா நீங்க எப்டி அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு வருவீங்க
என்ன பண்றது நடந்துதா ஆகணும் ம் அதான் இந்த வெயிலே நம்மளால தாங்க முடியல பெரியவங்களாலயே குழந்தைங்க எப்டி தாங்குவாங்கன்னே தெரியல
ளே அதான் கேக்குறேன்
ம் ம்
கொஞ்சம் கஷ்டம் தான் அதான் நினப்பன் குழந்தைய வச்சிட்டு கஷ்டமா நடந்து வராங்களேன்னு
என்ன பண்றது சிஸ்டர் உம் கண்டிப்பா
ஓ
சமச்சாசா சிஸ்டர் மதியத்துக்கு
இனிமேதான் சமைக்கணும் அத சொன்னனே உங்களிட்ட என்ன செய்ய தெரில கூட்டல
எனக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல அதான் உங்கள்ட கேட்டுட்டே இருக்கேன் தெரியல வத்த குழம்பு அந்த மாரி ஏதாச்சும் பண்லாமான்னு பாக்றேன் ம் ம் ஆனா அது எனக்கு அவ்வளவா பண்ண தெரியாது சிஸ்டர் நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா அது எப்டி வைப்பீங்கன்னு இங்கத்தி ஸ்டைல் வேணா ஊர் ஸ்டைல்ல வக்கிற மாரி சொல்லுங்க ஊர் பக்கமா வைப்பாங்கல்ல அந்த மாரி
கண்டிப்பா சொல்றேன் சிஸ்டர் புளி எப்போதும் போல புளி ஊ வச்சுக்கோங்க புளி ஊற வச்சுக்கினு
நறையவா கொஞ்சமா
நம்மளுக்கு தேவையானது கொஞ்சமா வைங்க ஏன்னா கொஞ்சம் நான் போன வாட்டி பண்ணி புளிப்பு ரொம்ப அதிகமா போச்சி அது வந் ஆ புளிப்பு அதிகம் போனா சில பேர் புளி ரொம்ப சேத்துக்க கூடாதுல்ல ஏன்னா என் என் ஊர் புள்ளிக்கு நல்லா எனக்கு தெரியல அளவு தெரியாம போட்டேன் அ யனா கொஞ்சம் ரொம்ப புளிப்பா இருக்கும் ரோ புது புளிலாம் கொஞ்சம் இதா போதும் அ அ புளிப் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு கொஞ்ச நீங்க குழம்பு வந்து ஒரு வேலைதான் வக்கே போறீங்க அப்டினா வத்தல்லாம் இருக்கு தெரியுமா கத்திரி வத்தல் சுண்ட வத்தல் மா வத்தல் அதெல்லாம் இருக்குல்ல சோ உங்களுக்கு வத்தல் இருக்கும் அந்த வத்தல் எடுத்த
வத்தல்லாம் எதுவும் இல்லைங்களே வத்தல் இல்லாம வைக்க முடியாதா
ஆ வத்தல் இல்லாம வைக்கலாம் அதுக்கு முருங்கைக்கா இருக்கா
முருங்காக்காவும் இல்லைங்க சிஸ்டர் நீங்க சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் பிரச்சனை இல்ல
அதான் இப்ப வத்தல் ஏதாச்சும் ஒரு வத்தல் போட்டுக்குங்க ஒரு முருங்கக்கா போட்டுக்கங்க சுண்டை வத்தல் ஏதோ விட்டுட்டு எப்போதுமே என்ன பண்ணும் எண்ணெயல ஒரு சட்டில எண்ண வச்சு மிளகு ஜீரகத்தை போச்சுக்கணும் நமக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் மிளககுனா ஒரு ஸ்பூனு ஜீரகம் போட்டு பொரிச்சு தனியா எடுத்துக்க அப்புறம் அந்த வத்தல் வச்சு அததுலயே பொரிச்சுக்கணும் குரிச்சிட்டு புளி தண்ணி வரைச்சதுல வந்து அந்த வத்தலை அப்படியே போட்டுணும் போட்டுட்டு ஆ பூண்டு கொஞ்சம் நசுக்கி அந்த மினகு சிரகத்தோட நசுக்கி வச்சுக்கணும் அதாது நல்லா பண்ணிட்டு கொஞ்சோ நசுக்கி அந்த பொடியோட சேத்து வச்சுக்கணு பூண்டு அப்றோ வெங்காயம் சின்ன வெங்காயோ மா பூண்டு எல்லா நல்லா வதக்கிட்டு
ம்
நல்லா வதக்கிட்டு அப்றமா இதை ஊத்தணு ஊத்துனதுக்கு அப்றோ நம்மள்ட்ட அந்த கொஞ்சோ நல்லா கொதிச்சு அந்த மிளகாய் தூள் மல்லித் தூள்லா இருக்குல்ல அதே அந்த புளித கூட கரைச்சு வச்சுக்கணு
ம்
மிளகாத்தூளு மல்லித்தூளு மஞ்சத்தூளு நம்மளுக்கு எவ்ளோ தேவையானதோ அதெல்லா போட்டு புளித்தண்ணியோட கரைச்சி அத அப்டியே ஊத்திடணு ஊத்துனதுக்கு அப் பறோ நல்லா கொதிக்கும் நல்லா கொதிக்கும் உங்களுக்கு தேவையான காய்கறி ஏதாச்சும் வச்சிருக்கீங்கன்னா ஒரு வேளை கத்திரிக்கா வச்சா கூட போட்டுக்கலா ஆமா கத்திரிக்கா வெச்சா கூட போட்டுக்கலா என்ன பண்ணுது நல்லா கொதிச்சு ஒரு மாதிரி எண்ணெ பிரிஞ்சு வர முன்னாடி வர்றதுக்கும் கொஞ்சோ முன்னாடி ச்சு அந்த ஒன்னு பொடி இல்ல அத தூவிட்ணு
அந்த மிளகு
மிளகு சீரகம்
சீரகம் அந்த பூண்டும் அது கூட ஹேட் பண்ணும் சொல்லியிருந்தீங்க
ஆமா ஆமா அது ஆ ஆமா அது கூட ஹேட் பண்ணிட்டு கொஞ்சோ நல்ல ஒரு மாறி பொரிஞ்சி அத்தா ஒரு வயக்கு ஒரு மாறி கிரேவி மாறி வரும்
உம் உம் உம் திக்கா இருக்கணு மோசிஸ்ட ம் ம்
மிளகுச்சீரகம் தெரியு உங்களுக்கு அந்த பதம் வர அப்பயே உங்களுக்கு அப்டியே போட்டீங்கனாலே கொஞ்சோ கொஞ்சோ எடுத்து நல்லா இதா குடுக்கும் நல்லா இருக்கும் அது வந்து இட்லி கூட சாப்பிட்லா அப்பிடி இருக்கும்
எதுக்கு சாப்பிட்லா
தோசை இட்லி இருக்குல்ல நைட்ல்லா இப்ப சாப்டா கூட சூப்பரா இருக்கும் சேம் இதேதா இரும்போ நம்ப காய்கறி அந்த டயத்துல அந்த கருவாட போட் கடைசியா காய்கறி போட்டுட்டு லாஸ்ட்ல கரு கருவாட போட்டன்னு அப்டியே சூப்பரா இருக்கும் கருவாடும் சேமிப்பும் ஆமா தொட்டுக்க வேற மாறி மிளகு சீரகோ போட மாட்டே வெங்காய போடுவே பூண்டு ரெண்டு சும்மா நசிக்கிதா போடுவே பூண்டு ரொம்ப போட மாட்டே இந்த நசுக்கி போற்றன்னா ஆ அ புளி கொழம்புக்கு
புளி கொழம்புக்கு ஆமா ஆமா ம்
நா இன்னம் பூண்டு வந்துட்டு ரெண்டு நசுக்கி தா போடுவே மத்தது கருவாட்டு கொழம்பு மத்த கொழம்புக்குமே எப்போதுமே நம்ம பூண்டு அதிகமா சேத்துக்கணு
நாங்க எல்லா கொழம்பலையு பூண்ட இடிச்சுதா ஸ்டர் போடுவோ
ஆமா அப்பதா நல்லது ஒடம்புக்கு போட்ற பூண்டு வந்து அப்றோ இருக்கு கூட இருக்கு அதுல
ஏ ம் ம் ஆமா சிஸ்டர்
அதுக்கு தவுந்தா மாறி நல்லா நம்ம எடுத்துக்கணு அந்மாறி பெருங்காயத்தூள் மாறி கொண்டு சோம்பு ஜீரகோ இதெல்லா எடுத்தாதா ஜீரண சக்தி அதிகமா இருக்கு
ஆ ஆமாங் சார் இந்த இதெல்லா சேத்துக்கறது ரொம்ப நல்லது
ஆம்மா
ஆப்பிள் சூஸ் எவ்லோக்கா
மதியான சமையல் வந்து
ஆமாங் சார் நா என்ன செய்யறதுனே தெரியாம உங்களே கேட்டுட்டே இருந்தே என்ன சமைச்சிங்க என்ன சமைச்சிங்கன்னு ஒரு ஐடியா கெடைச்சிருச் சேரி அதே நானு சமைச்சிட வேண்டியதா ஆமா
இப்ப மத்தியானோ சமைக்கப்போறே போயிட்டு நம்ப இன்னொரு நாளு கால்லா பேசலா
சேரிங்க சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் ஆ ஓகே ம் பாய் பாய் சிஸ்டர்
ஆ